யாரு பண்ணாணு குடுத்துவிட்டே கேக்கிறது கோளாறு பண்ணாம உடனே குடுத்துவிட்டாய்
அப்படித்தான் நான் செய்வேன் நான் இப்பொழுது நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வேன்
நந்த நன்று மிக மகிழ்ச்சி மிகவு மகிழ்ச்சி பின்பு வேற எதோ கேக்க வந்தேன் ஆஹ் அந்த அறநூறு அத இனி பண்ணி விட்டு எளிமையாக இருக்கிறத கழ எளிமையாக இருக்கிறதா என்று சொல் ஏனென்றால் என் வீட்டில் என் தாய் நீதி தண்டமா இருக்கிற நீ என்ன வேணா பண்ணுவ ஆனா நான் அப்படி இல்லை நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு சென்றால் நான் உள்ள மண் நான் வீட்டுக்கு வர்றக்குள்ள என்னுடைய கல்லூரி வன்ட்டு பாதி நாள் கல்லூரி என் என்றால் நான் அதை
உம்
இப்ப இது பண்ணி உடுவேன்
உம்
தாக்கு புடிப்பேன் ஆனால் இது வந்துட்டு அ முழு நாள் கல்லூரி நான் வீட்டுக்கு வர்றக்குள் மணி ஆற ஆகு ஆகும் ஆறு இல்லை என்றால் அஞ்சரை மணி ஆகும் அஞ்சரை மணினா வந்து சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு கொஞ் குறை கொஞ்சன்னு குறைச்சா கொஞ்சன்னு ஓய்வெடுக்க வேண்டும் இதெல்லாம் நான் பண்ண வேண்டும் பின்பு என்னால் இது முடியுமா என்று உனக்கு தோணுகிறதா
முடியாது என்று தோணுகிறது எனக்கு கொஞ்சம் கால சமயம் இருக்கிறது இது அப்படியே போகும் ஒரு மூன்று நான்கு மாதம் வரை போகும் இப்பொழுது ஒரு நாளைக்கு அறநூறு செய்தால் ஒரு மாதத்திற்கு பதினா நான்கோ பதினைந்தோ வரை காசு வரும் என்று கூறினார்கள் அதுவும் அறநூறும் சரியாக இருக்க வேண்டும் ஒன் ஒண்ணு செய்தால் நம்மளுக்கு ஒரு ரூபாய்
ஒண்ணு செய்தால் ஒரு ரூபாயா
ஒரு நாளைக்கு அறநூறு செய்தா அறநூறு ரூபாய்
அஹ்
அறநூறு அவர்கள் செய்ய கேட்பார்கள் ஆனா நம்ம எவ்வளவு வேனாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு நூறு செய்யலாம் இறநூறு செய்யலாம்
அஹ்ஹ்ஹ் ஆனா காசு போது நமக்கு தானே
உம் நமக்குதா நமக்குதா
அதனால் நம்ம அறநூறும் செய்ய வேண்டும்
ஆமா
ஐயோ நான் இதை நம்பிதான் எங்க வீட்டில் நான் போடாத ஆட்டமா நான் சம்பாரிப்பேன் என் காசில் வாங்குவேன் என் காசில் வாங்குவேன் நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் யாருமே எனக்கு காசு எதும் தரவேண்டா நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் நானே பாத்துக்கிறேன் நீ என் தலவல்ல நா எனக்கு அது வாங்கணு இது வாங்கணும் உ நா உனக்கு சரீ எடுத்து குடுக்குறேமா அப்டி இப்டின்னு நான் போடாத ஆட்டமா ஆடாத ஆட்டமா வீட்டுக்கு வந்து நான் அப்படியே நானே என்னை ஒரு சுய சுதந்திர பெண் நாங்க மாறி இதெல்லாம் சொன்னே எங்கள் வீட்டிலும் ஓகே சரி சந்தோஷம் ஆனா எங்கண்ண சொன்னா இது வந்து பொய்யாக இருந்தால் என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு கேட்டான் நான் வந்து தமிழ்ல பேச போ தமிழ் எங்க அண்ண சொல்றா செரி தமிழ்ல பேசலாமே எங்கிட்ட ஒரு ரண்டு நிமிஷ கண்டினியூ அ தொடர்ந்து பேசிக்காமி னு கேக்கறா நா வந் சும்மா ஒளறிட்ருந்த ஒளறிட்டு இந்த மா சும்மா இன்னிக்கு நா வன்ட்டு எந் தோழி எ கிட்டை தோழியோட பேசிட்ருந்த அப்ப நாங்க சும்மா பேசிட்ருந்தோ இந்த மாரி கல் கல்லூரிக்கு பரப்டாச்சான் கேட்டு அந்த மாரி பேசிட்ருந்தோ அப்டினொன்னே பெரப்டாச்சான்றது தமிழ் வார்த்தையா புறப்பட்டியான்தான கேக்கணு அப்டி இப்டினு என்
தமிழில் எல்லாம் பேசுவும் என்று சொல்லவில்லை அவர்கள் நீங்கள் வந்துட்டு நார்மலாக எப்பிடி பேசுவீர்கள் நார் மலாவை இது எதற்கு என்றால் இந்த ஏ ஐ எல்லாம் இருக்கிறதல்லவா அதற்கெல்லாம் ம் பேச குடாது ஆமா இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணனுனா இப்பிடி ரொம்ப தூய தமிழ்ல எல்லா பேச கூடாது
ம் சாதாரணமாக
சாதாரணமாக
ம் அப்போது நான் என்ன பண்ணுவேன் என்னு தெரியவில்லை அதுக்குள்ள நீங்க கோளாறாகி என்னோட ய நம்பரை குரூப்பில் போட்டுவிட்டிங்கள் ஆனால் அது தேவையே இல்லை நான் புது நம்பர் வாங்குனதுக்கு பின்பு நீங்க போட்டு விட்ருந்துக்கலாம் ஆனால் சரி என்ன நடக்கணுமோ நடக்க
இந்த வாரத்துக்குள்ள முடிஞ்சுருன்டி அது அவ்ளதா அதனால
ம்
நீங்க இந்த வாரத்துக்குள்ள புது நம்பர் வாங்கிருவியா
ஆ எனக்கு திங்கட் கழமை கல்லூரி ல அதுக்கு முன்னாடி எனக்கு வாங்கணும்
அது ஒண்ணு இல்ல உன்னோட நம்பர் ஒ ஃபோன்ல உங்க அம்மா நம்பர் குடுத்து ஓ டி பி மட் ட்டு பாத்து இதுல போட்டினா பிரச்சனை இல்ல அவளதா லாகின் பண்ணிக்லா
ஆ நல்லா ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்து பேச கூடாததை பேசு எல்லாம் பண்ணு காலை தூக்கி வீசி னால் நான் உன்னை தூக்கி வீசுவேன்
செரி செரி
ஆ
அ அப்றம் எனக்கு நெறையா வேலை இருக்கிறது அதெல்லாம் செய்யாமல் அமைதியாக இருக்கறே ஏந்தா நா இப்பிடி இருக்கணோ தெரில
ஆ
எங்க அம்மா பாத்தா என்னய திட்டு அடிக்கு
ஆ
நீங்க போய் அதெல்லா சொல்லிர்ணு எங்க வீட்டுல வந்துட்டு நெய் சோறும் செம்மீன் கிரேவியு
செம்மின் கிரேவியா நான் வரேன் நான் வரேன்
நேற்று வந்துட்டு அ வேற எதோ ஒரு மீன் கொழம்பு செம்மீன் வறுவலும் இன்னைக்கு வந்துட்டு நெய்சோறும் செம்மீன் கிரேவியு
ஏன் இன்னைக்கு திங்க கிழமை தான பின்ன ஏன் உங்க வீடு
ஏன்னா நேத்து வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைையினால செம்மீன் வாங்கினார்கள் அதை கொஞ்சம் எடுத்து வைத்தார்கள் இன்றும் செய்தார்கள்
ஏன் இப்படி நானும் வரேன் இல்லை என்றால் எனக்கு ஊட்டிவிட்டு போ மந்துக்கொடு ஒன்னு குடுடி
வந்தெல்லாம் குடுக்க முடியாது நேற்று வந்துட்டு என்னுடைய அப்பா என்னிடமிருந்து நான்கு செம்மீன்கள் திருடி விட்டார் நான் தண்ணி எடுத்து கொண்டு வருவதற்குள் நான்கு செம்மீன்கள் திருடி வாய் குள் முழுங்கி என்னை திருடர் போர் பார்க்கிறால்
வயித்துக்குள்ளே போய்விட்டது
ஆமாம் அதற்கு பின் நான் சும்மா விடுவேனா கையை விட்டு எத்தனை கையில் வருகிறதோ அத்தனையும் எடுத்து வாய்க்குள் போட்டு விட்டு
ஏ
அம்மா எங்க ரெண்டு பேத்தையும் திட்டி கீரெல்லாம் கொட் கிறீர்கள் நீங்கள் அந்த சைடு போய் உட்காந்து சாப்பிடுங்கள் என்று எங்களை தொரத்தி விட்டார்
அஹ் எங்கண்ணல்லவா இப்டி சோறே தராம பண்ணுவத அதனால தான் யாருக்கு வேண்டும் டி என் ஏ நானும் எங்க அண்ணனும் என்ன
ஆமாமா ஆமாம் மிகவும் சரியாக கூறினார் என் தாய் வந்துட்டு நேத்து நாங்கள் இது எடுக்க போனோம் ஃபர்தா எடுக்க போனோம் அப்பொழுது ரோ உன்னை போலவே ஒரு பெண்ணை பார்த்தா உன்னை போலல்லாம் இல்லை ஆனால் நல்லா வளர்த்தியாக இருந்தால் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் ஒரு சைடில் பார்ப்பதற்கு ஒரு நாப்பது சதவீதம் உன்னைப்போல் இருந்தாள் அப்போ எங்க அம்மா ரோட்டில் பாத்து தாதா அவள் நிற்கிறாள் என்று அம்மா கூறினார் யாருமா அவளெல்லா இல்லமா அப்டின்னா அவள மாறியே இருக்கிறது கொஞ்சம் நிறம் வச்சால் அவளே தான் அவள் பாரு இங்க நிற்கிறாள் அப்டின்னு எங்க அம்மா கூறினார் அதுக்கப்பறோம் வரும் போகும் பெண்களை எல்லாம் பார்த்து த இது அவள் இது இவள் இவள் போல என் அம்மா என்னை கொ கொஞ்ச நேரம் அஹ் என்டர்டைன் பண்ணி கொண்டு இருந்தார் அப் எதற்கு சரிதா என்றால் வரும் சனிக்கிழமை ஒரு அஹ் இது இருக்கிறது விழா இருக்கிறது ஒரு நிக்கா
ஓ நிக்காக்கு எதற்கு பர்தா அம்மாக்கா
இல்ல இல்ல எனக்குதான் முதல் முறையாக நிக்காக்கு பருதா போட போகிறேன் ஏனென்றால் நான் ஏனென்றால் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு இது சென்றேன் அல்லவா சுற்றுலா சென்றேன் தெரியுமா உனக்
சுற்றுலா எங்கேயோ சென்று ஃபோட்டோ
ஆஹ் ஃபோட்டோ போட்டிருந்தேன் அல்லவா ஆஹ் புகைப்படம் அந்த புகைபடம் போட்ட போல் நான் ஒரு ஆடை அணிந்திருந்தேன் என்னவென்று தெரிந்ததா
ஆஹ் தெரிந்தது ஏதோ ஒண்ணு கருப்பு கலரு சட்டை
கருப்பு கலர் சட்டையும் கீழே அ அந்த ஒரு பாவாடையும் அது போட்டிருந்தே அப்றம் நம்மல் போடுற சால் நம்ளுக்கு தெரி யுமல்லவா கழுத்துக்கும் மட்டும் தான் இருக்கும் என் தந்தைய அங் கே வந்துட்டு என்னை பார்த்து கொண்டு அ ம் தலைக்கு அணியும் அந்த இ கரெக்டாக போடு கரெக்டாக ஆக போடு கரெக்டாக ஆக போடு என்று என்னை பழி எடுத்து விட் ட அதெல்லாம் நான் கூறிவிட்டேன் இனிமேல் உங்கள் கூட வரும் பொழுது நானு வந்துட்டு ம் இனிமேல் உங்க கூட வர வே மாட்டே அப்டின்னு நா சொல்லிட்டே என் அக்கா சொன்னாரு அ எ கூட வரமார இனிமே ஃப்ர்த்தா போட்டுதா வரணு அப்டின்னு அப்ப நா சொன்ன அப்ப நா இனிமேல் உங்க கூட வரவே இல்லை என்ன விட்டுருங்க அப்டி சொல்லிட்டே அதுக்கப்புற அவரு வந்து கோவத்துல சொல்லியிருக்காரு நா வந்ட்டு நா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணு அப்டின்னா எனக்கு ஃப்ர்தா எடுத்துக் குடுங்க அப்பதா வருவே எங்கம்மா அதெல்லா வேண்டா நீ போட மாட்ட பேசாம ட்ரெஸ் போட்டு ஷால்ஸ் சுத்திட்டு வா அப்டின்னு நா முடியாது நா ஃப்ர்தாத தா போடுவே ஃப்ர்தாத தா போடுவே அப்டின்னு அடம் புடிச்சு
ம்
ட்ட போயி ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூவாய்க்கு ஒரு நல்ல ஒரு கலர்
கலர் ஃப்ர்தாவா நிற ஏன் இப்டி நிறத்திலெல்லாம் ஃப்ர்தா வாங்கிர
நானும் வாங்குவேன் நன்றாக இருந்தது அது கொஞ்சம் நன்றாக அதில் ம்
என்ன நிறம்
அது வந்துட்டு ஒரு கிரேவும் என்று சொல்ல முடியாது ஒரு மாதிரியான ஒரு நிறம்
ஓ
ஆமாம் நான் ஃபோட்டோ போடுவேன் பார் புகைப்படம் போடுவேன்
புகைப்படம் எதில் போடுவாய் கதையிலா இலை ஃப்ர் த்தாவில் நீ ஃபோட்டோ புகைப்படம் போட மாட்டால்ல
இல்ல அது வந்து பார்ப்பதற்கு ஃப்ர்தா போல் இருக்காது கலர் ஃப்ர்தாதான் கொஞ்சம் கஃப்தான் மாதிரி ஆ கொஞ்சம் நன்றாக இருக்கும் கோட் மாரி இருக்கும் நான் இதற்கு முன்பு அ ஓகே ஒ செக்கின்க்கு கூப்புடு
ம்